வணக்கம் தோழி ஹலோ ஆ வணக்கம் தோழி ஆ நா நா ஆ கேக்குது தோழி நல்லா இருக்கீங்களா ஹலோ கேக்கு தாங்க ஆ நல்லா கேக்குதுங்க தோழி ஆ நா நல்லா இருக்கே தோழி ஆ ஆ அப் அப்புறே தோழி ஆ எ எனக்கு ஒரு சந்தேக தோழி ஆ சாப்பிட்டாச்சு தோழி எனக் ஒரு சந்தேக அத கேக்கலாமா தோழி இப்போ நீங்க ஆ ஃப்ரீயா இருக்கீங்களா தோழி
ஆ ஃப்ரீயா தா இருக்கே கேளுங்க என்னன்னு
ஆ ஆ ஒண்ணு இல்ல தோழி இப்ப வந்து ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இப்போ வந்து ஒரு சமீப காலமா என்னோட நண்பர் ஒருத்தவங்களுக்கு வந்து ஆ மன அழுத்தே இருந்தது தோழி அதனால அவுங்க அவுங்களுக் கு வந்து ரத்த அழுத்தமு வந்துடுச்சு ஆ அத அதனால தா தோழி அத பத்தி ஏதவு அவுங்களுக்கு தெரியுமா அத‌ அதை பத்தி அதுல இருந்து ஏதாவது நம்மள ஆ வராம பாத்துக்கறதுக்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்க தோழி மன அழுத்தத்த எப்புடி குறைக்கிறது
நம்ப வந்து ஒரு விஷயத்த அதிகமா ஒரு மனசுக்குள்ள அப்டி போட்டு அழுத்த கூடாது எதையுமே ஆ சங் அத வந்து ஒரு கஷ்டமான விஷயே இருந்துச்சு அப்புடின்னா அத வந்து ரொம்ப கஷ்ட இது பண்ணாம அத அப்புடி நார்மல் இன்னொருத்தவங்க கிட்டே நம்ம சொல்றப்ப அது வந்து அந்த மன அழுத்த நம்மளுக்கு இன்னு கொஞ்ச குறையு நம்ம எல்லாருகிட்டயு அது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே வந்து செல் பேசிலயே வந்து காலத்தை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து எல்லாருக் எனக்குமே வந்து அது கொஞ்ச இத தா இருக் அடுத்தவங்க கிட்ட மனசு விட்டு பேசுன கொஞ்ச அது கொஞ்ச நமக்கு மனே நிம்மதியாவு இருக்கு
ம் ம் ஆனா இந்த காலத்துல அந்த மாறி யாரும் பேசிக்கிறது இல்லால தோழி இப்ப நம்ம எல்லா முன்னாடி இரு காலத் துல நம்ம வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தோனாலோ இல்ல ஒரு கல்லூரி போய் ட்டு வந்தோனாலு நம்ப வந்து வீட்டுல வந் இன்னைக்கு
ஆ
மாறி நடந்தது அந்த மாறி நம்ப சொல்லுவோ நம்ப வீட்டுல இருக்குவங்களுக்கு அது இப்ப எல்லாரு ஓய்
ஆமாங்
எல்லாருமே இப்போ வீட்லஇருக்கோ அப்பா அம்மா எல்லாரு வேலைக்கு போய்டுறாங்க அந்த மாரி இருக்கும் போது அந்த குந்தைங்களா இரு க்கட்டு பெரியவங்கள இருக்கட்டு அவுங்களோட துக்கத் தோனே இன்னொருத்தவுங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு இப்ப யாருமே இல்லல்ல தோழி அதனால தா வந் து நறைய மன அழுத்தோ வருதோன் நா நனைக்கிற தோழி
ஆமா தோழி அதுவு உண்மதா அப்படியே நேரம் கிடைத்தாலுமே யாரு வந்து செலவிட மாட்டேங்கிறாங்க அத எல்லாருமே வந் து இந்த செல்ஃபோன்லுலே வந்த ஒடனே இப்ப வேல உட்டு வந்தானா செல்ஃபோன் எடுத்து அவுங்க எல்லாரு என்ன பாக்கணுமோ அதா பாக்குறாங்க இப்ப வந்து பக்க போனா ஒரு ஆறு மத்தக ஒரு வயசு குழந்தை எல்லாமே செல்ஃபோன்ல தா மூழ்கி இருக் எந்த ப எந்த பசங்களுமே இப்ப வெளையாடுற மாரி இல்ல அதுனாலயுமே நறைய நமக்கு மன அழுத்தத்த உண்டாக்குது வேலை காரணமாவு இருக்கலா குடும்ப சூழ்நிலை எதுவா இருந்தாலுமே அடுத்தவுங்ககிட்ட நம்ம பேசறப்பது நம்மளோட மன அழுத்தமு கொஞ்சோ குறையு அது வந்து எல்லாருமே வந்து கொஞ்ச கேது செல்ஃபோனுக்கு முக்கியத்துவத்த குடுக்கறத விட மனிதர்களுக்கு முக்கியத்துவத்த குடுத்தாலே நம் மல்லா கொஞ்சோ ஆரோக்கியமா இருக்கலா
கண்டிப்பாக தோழி நீங்க சரியாக கூறினீர்கள் அ
அதே மாரி உணவு பழக்கத்தையு வந்து இப்ப வர காலகட்டத்துக்கு ஏத்தாப்புல எல்லாருமே மாத் திக்கிட்டே வராங்க மின்னாடி இருந் த உணவு பழக்க ஆரோக்கியமான உணவு பழக்கத்த எல்லாருமே மறந்துட்டு இப்ப எப்படி இருக் குதோ அந்தக்கு தகுந்தாப்புல போயிடுறாங்க எல்லாருமே அந்த உணவு பழக்கத்துக்கு உணவு பழக்கத்தையு நம்ம மாத்திக்கிட்டம்னா தோழி கொஞ்சோ நம்ப உடலு நல்லா இருக்கு நம்மளு நல்லா இருப்போ அப்படி
இல்ல இப்ப மன அழுத்தத்த கொறைக்கிறதுக்காக நறைய வந்து கட்டண வகுப்பல் வவகுகு ப்பு வகுப்புகள்லா வந்து நட் நடத்துறாங்க இப்ப வந்து இப்ப வந்து தகவல் தொழில்நுட்ப துறையில வேல பாக்குறவுங்க அவுங்களுக்குல்லா வந்து அ வேலை பலு வந்து அதிகமா இருக்கு அதனால அவுங்க வந்து ஒரு கட் கட்டணத்த செலுத்தி அ காசு கொடுத்து அந்த ஒரு வகு வ வகுப்பிற் செல்றாங்க ஆனா வந்து நம்மல்லா வந்து மன அழுத் த கொறைக்கிறதுக்கு வந்து ந ந நிறைய ந நீங்க மின்னாடியே சொன்ன மாரி நம்ம இன்னு ஒருத்தவுங்கோட நம்ம பேசி நம்மளோட கஷ்டத்த வந்து நம்ப வீட்ல இருக்கவுங்கள்ட்ட நம்ம பகிர்ந்திருப்போ அப்ப வந்து அலைபேசி இருக்காதனால நம்ம வந்து ஒருத்தர ஒருத்தர வந்து நம்ம சார்ந்திருப்போ இன்னைக்கு இது நடந்தது இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனைையில இருந்து நம்ம இப்டி எல்லா வெளிய வரணு அப்டின்னு சொல்ட்டு அவுங்க நமக் சொல்லுவாங்க சொல்றக்கும் யாரு ரெடியா இல்ல அந்த மாரி சொன்னாலு யாரு அத காது கொடுத்து கே
செய்ய மாட்டேங்கிறாங்க யாரு அத யாருமே கேக்கறது இல்ல அத வந்து நடைமுறைக்கு யாருமே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அப் அப்படியே அவுங்க வந்து நனைச்சால அது ஒ ஒரு நாள் பண்ணுவாங்க இப்ப ஒரு நாள் அத பண்ணணும் நம்ம கடைபிடிக்கணும் அப்டின்னு சொல்ட்டு பண்ணுவாங்க அதுக் க்கப்புறோ அவுங்க அந்த வேலையில வந்து மறந்துடுறாங்க யாருக்கு அந்த அளவுக்கு வந்து ஞாபகமா வச் சிக்ட்டே அத பண்ண மாட்டேங்கிறாங்க நம்பளோட உடல வந்து பா இதுப்ப ஆரோக்கியமா வச்சுக்கணு அப்டின்னு நனைக்கிறாங்க ஆனா அத வந்து இதுப்ப நடைமுறைக்கு டெய்லியும் பண்ணணு தினமும் பண்
ம்
பண்ணணு அப்டிங்கறத நெனைக்க மாட்டேங்கிறாங்க தோழி யோகா அ தினமு வந்து தியானம் பண்ணணு தோழி கால்ல வந்து அ ஆ ஐ ஐந் ஐந்து மணிக்கி இது மட்டு எழுந்தருச்சு நடைபடிச்சு மேற்கொள்ளணு ஒரு மணி நேரோ அதுக்கப்புறோ யோகா பண்றது நமக்கு க்கு உடலுக்கு அவ்ளோ நல்லது நமக்கு யாருக்கு அது அவ்ளோ தெரிய மாட்டேங்கிது யோகா கிளஸ்லா அவ்ளோ பேரு போறாங்க அந்த வகுப்புக்கு எல்லாருமே வந்து காசு குடுத்து போறத வந்து நமக்கு தெரிந்த யோகாலேயே மூச்சு போயிருச்சு ஆ கால் பயிற்சி கைப்பயிற்சி செய்தாலே நமக்கு அது டெய்லி செய் தினமும் செய்யறதுலயே நமக்கு கொஞ் சோ அந்த மன அழுத்தத்த கொறைக்கு
ம்
க்கு தோழி
ம் இதெல்லா வந்து அ கண்டிப் கண்டிப்பா தோழி இதெல்லா வந்து எளிய முறையா நம்ம வந்து அதிகமாக காசு செலவு பண்ணி கத்துக்காம இதெல்லா நம்ம எளிய முறையில நம்ம வந்து வீட் வீட்லருந்தபடியே பண்ணிக்கலா ஒரு மு ய மூச்சு பயிற்சிங்கறது ஒரு எளிமையான அது சாதாரணமாக நம்ம தரையில அமந்து பத்மாசனத்துலயோ இல்வ நார்மா
தெரியவே தெரியு தா மூச்சு பயிற்சியெல்லா வந்து யாருக்குமே தெரியாம ஒன்னு கடையாது இதெல்லா வகுப் குப்புக்கு தா போய் தெரிஞ்சுக்கிணு அப்படின்னு நம்ம எதுமே கெடையாது எல்லாமே வந்து இப்ப நம்ம செல்ப் ஃபோன தொறந்தாலே நம்ம எப்பிடி பண்ணலா என்ன பண்ணலா அப்படிங்கிறது அவ்ளோது வருது சும்மா அத தேவல்லா பயன்படுத்துறதுக்கு இதுக்கு பயன்படுத்தி இத நம்ம அத நம்ம ஆரோக்கியத்துக்கு செலவி செலவிடலாத
ஆமா தோழி இப்ப மொதல்ல நீங்க வந்து மொதல்ல நீங்க வந்து உணவு பழக்கத்த பத்தி சொன்னீங்க தோழி இப்ப வந்து ஆரோக்கியமான உணவு மொறை இல்ல வந்து இப்ப வந்து துரித உணவுகள் வந்து நறைய வந்துட்டு தோழி நம்ப இப்ப இந்த ஒரு கடந்த ஒரு பத்து பத்து வருடத்துல தா வந்து இந்த துரித உணவு வந்து அதிகமா வந்தது இந்த ஃபாஸ்ட் புட்ன்னு நம்ம சொல்ற அந்தது அதுனால வந்து நமக்கு ஒரு சுவை குடுக்குதே தவிர அது வந்து நமக்கு வந்து புற்றுநோய் வரவதுக்கு கூட வந்து ஆரோக்கியம் கெடையாது புற்றுநோய் வர த்துக்கு கூட வந்து வழி வகுக்குது அப்படின்னு சொல்றாங்க தோழி இப்ப நறைய பேர் வந்து அந்த பாரம்பரிய உணவு
எண்ணெய வந்து எல்லாரு பயன்படுத்துறது ரொம்ப அதிகமயிடுச்சு இப்ப எல்லாருமே வந்து பொரி ச்ச உணவ தா வந்து எதிர்பாக்குறாங்க அவிச்சதை சாப்பிடாம பொரிச்சது எண்ணெயில பொறித்ததை மட்டுமே எதிர்பாத்து சாப்பிட்றாங்க சுவைக்காக
ஆமா தோழி ம் அந்த அந்த சுவைய சுவைக் கு அடிமையாகி தான அந்த துரித உணவுகளை குழந்தைகள் முதல் நம் குடுத்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுதல்லாம் நாம் குழந்தையாருக் கும் போதெல்லா வந்து நமக்கு வந்து ஆரோக்கியமான உணவு தா வீட்லயே வந்து நம்ம சத்து மாவு செஞ்சு தருவாங்க ஆ வந்து கிழங்கு வகை களை அவ அவிச்சு தரது நம்ம பள்ளி முடிச்சுட்டு வந்தோன்னா வந்து ஒரு சுண்டல் இல்
இப்பயெல்லாம் அதெல்லா கண்ல காண்பதே பெருசா பெரு அரிய விஷயமா இருக்கு தோழி
ம் ஆமா தோழி நீங்கள் கூறுவது சரிதா
அரி அதெல்லா இப்ப உள்ள குழந்தைகள் அத பாக்குறப்ப இதெல்லா என்னன்னு கேக்குறாங்க அத நம்ம சாப்ட உணவெல்லா வந்து இப்ப என்ன இது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க எதோ ஒரு வேற்று கிரகத்திலேயிருந்து வந்த மாரியே இதெல்லா என்ன இது அப்படிங்கிற மாரி கேக்கறாங்க எல்லாருமே அந்த துரித உணவுல அடிக் மே ஐ
ம் அ இப்பொழுது நறைய நகர இடங்களில் வந்து உணவு திருவிழா உணவு கண்காட் சி அந்த மாரி வச்சு அ நம்ம பாரம்பரியத்த மீட்டெடுக்கறதுக்காக நறைய பேர் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க பாரம்பரிய உணவு வகைகள்ல அ பாரம்பரிய நெல் திருவிழா அந்த மாரில்லா வந்து வந்து கிராமப்புறங்கள்லந்து நகரத்துல அ அந்த மாரி இருக்கதுக்கு எடத்துக்கு நம்மள வந்து கொழந்தைகள கூட்டிட்டு போம்போது இதுல இருக் க்க சுவை வந்து நம்ம அதுலயும் நம்ம காட்ட முடியும் அப்டின்னு சொல்லிட்டு நறைய பேர் அத ஆரோக்கியமா செய்றாங்க நறைய இதுல அடுப்பு இல்லாம சமைக்கறது எண்ண இல்லாம சமைக்கறது அந்த மாரி வந்து
அது எல்லாமே உடலுக்கு ரொம்ப நல்லது தோழி அதுமட்டம் சாப் டு உணவு சாப்படுவதல்லாம் நறைய கீரைகள் அ கெழங்கு வகைகள்லா ந அவள் நற ய இருக்கு தோழி அத யாருமே வந்து உணவா எடுத்துக்கறது இல்ல எல்லாருமே வந்து து ஆ இட்லி தோச அது இல்லையா பா துரித உணவுகள் தா ரொம்ப எல்லாருமே இது பண்றாங்க
ம் ஆ தோழி அதனால நம்ம வந்து உடல்ல உடலோட ஆரோக்கியம் கெ கெட்டு போய் மன அழுத்தத்துலருந்து நமக்கு ர த்த அழுத்தம் அந்த ரத்த அழு த்ததுலயே நறய பேருக்கு இருக்கு தோழி அந்த உயரத்த ழுத்தோ இருந்தா அடுத்தது வந்து இதேதா க்கு பாதிக்குனு சொல்றாங்க நறைய பேர் வந்து மாரடைப்புனால இறந்து போயிறாங்க
ஆமா ஆமா தோழி இப்ப வந்து இருக்கிற காலகட்டத்துல யாருமே வந்து ஒரு முப்பது நாப்பது வயிஸ் புள்ளைகள்ளா பாத்தா எல்லாருமே இந்த மன அழுந்தம் காரணமா நறய பேர் எறந்துருக்காங்க
ம் இப்ப முப்பது நாப்பது வயசு இல்லனாலும் இப்ப கொழந்தைங்களுக்கே நறைய மன அழுத்தோ வருது தோழி இவங்க வந்து அது அதிகமா வந்து அலைபேசி யூஸ் பண்றாங்க ஆ அவங்ககிட்ட நம்ம வந்து அத நம்ம குடுக்கலங்கு போது ரொம்ப கோவக்காரங்களா மாறிட்றாங்க தொடர்ந்து அவங்க விஷ் அந்த வ ஒரு ஒரு காணோளியோ ஆ இல்ல ஒரு ம்
அவங்க ஒரு நாள் கோவ்படுறாங்க அப்டிங்கறதுக்காண்டி அத வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து குடுத் துறாங்க அது வந்து அப்டியே பழக்கமாய்டு தோழி அவங்க ஒரு நாள் அழுது அழுதா அழுவட்டும் அப்டின்னு விடாம அவங்க அழுவுறாங்க அந்த அழுவை நிப் பட்டணும் அப்டிங்கறது காண்டி அவங்க கேக்கறத வந்து பண்றது தா தோழி வந்து அப்டி அது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு அத அவங்க வந்த ஒரு நாள்கு பக்காம அவங்க எப்போதும் இது இது பண்ணக்கூடாது அப்டின்னு நெனச்சாங்கன்னா தோழி அது வந்து அவங்க பண்ணாம இருக் கிலாம் தோழி இந்த மாரிக்க அதெல்லா ஒரு இதுதா அது
ம் சரியாக சொன்னீங்க தோழி
ஆமா தோழி இந்த மன அழுத்தத்தலந்து வரப்ப எல்லாருக்கிட்டயு நம்ம மன சு விட்டு பேசணும் தோழி மொதல வீட்ல உள்ளவங்க கிட்டே யாருமே இப்ப எல்லா அவ்ளோ பேசுறது கடையாது அவங்க இங்கிட்டு ஒரு தொலைபேசி அங்கட்டு ஒரு தொலைபேசில வச்சுட்டு ஆள் ஆளுக்கு எல்லாரு ஒரு மூலைல உக்காந்துறாங்க
ம் ம் ஆமா தோழி ஆ இப்ப நீங்க நல்ல ஒரு தகவல் குடுத்தீங்க மன அழுத்தத்த பத்தி அது ரொம்ப பயனுள்ளதா இருந்து தோழி ஆமா தொடர்ந்து அழைப்புல இணைவோம் தோழி நன்றி தோழி உங்களிடம் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி
ஆ நன்றி தோழி
ஓகே தோழி